ஹலோ ஹலோ
அக்கா சாப்ட்டீங்ளா
வணக்கம் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாக்கேங்கா நீங்க
ஆ நா நல்லாருக்கே சாப்டீங்ளா
ஆ நா சாப்டேங்க நீங்க
நானு சாப்ட்ட என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
இன்னிக்கீங்லா சாம்பார்
சாம்பார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல் ஃபெஸ்டிவல் அதுனால அங்க சாப் பாடு போடாங்க இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது நா ஆக்சுவலா நா இருக்கறது வந்து ஆந்த்ரால இருக்கேன் சொன்னே பாத்தீங்களா அதனால இங்க ஆந்த்ரா
ஓ ஆந்துராங்களா எனக்கு இப்பதா தெரியுங்கா இப்பதா சொல்றீங்க
அப்டியா ஓகே நா இங்க வந்து இங்க ஆந்துரால இருக்கே இங்க லோக்கல் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அது எனக்கு எனக்கு தெரியல நாங்க இந்த வீட்டுக்கு நாங்க இப்போ இங்க வந்து ஒரு டூ மந்த்து தா ஆகுது சோ இந்த ஏரியா எனக்கு புதுசு அதனால ஆமா இல்ல ஆந்துரா நா வந்து ஒரு ஒன் இயர் ஆகு து அங்க ஆ ஒன் இயர் ஆகுது இதுக்கு மொதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்ளூர்ல ஒர்க் பண்ணிகிட்டிருந்தப்ப இருந்தே அங்க ஷிப் பண்ணியாச்சு ஆ இங்க வந்து இப்ப இந்த வீட்டுக்கு நாங்க இங்க ஷிப் பண்ணி வந்து ஒரு டூ மந்த் ஆகுது சோ அதனால இங்க யாரு எனக்கு எதுவு தெரியாது சோ லோக்கல்ல ஒரு ஒரு அம்மன் டெம்பிள் பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துலே இருக்கு சோ அந்த டெம்பிள்ல வந்து இன்னைக்கு எதோ ஃபெஸ்டிவல் என்ன ஃபெஸ்டிவல்னு எனக்கு தெரியல யார்ட்ட எப்டி கேக்குறதுன்னு தெரியல ஆ இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு அம்மன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு
ஃபேமஸ்சு
ஆந்துரால என்ன ஃபேமஸ்னா எனக்கு தெரியல அதிகமா எனக்கு தெரியல
கா ஒரு வருஷமா இர்ந்திருக்கீங்க அட் ட்லீஸ் உங்களுக்குன்னு தெரிஞ்சதுன்னு ஒன்றுக்குல்ல இந்த மாரி டூரிஸ்ட்டு அதாவ்து உங்களுக் புடிச்சதுன்னு ஒன்றுக்குல்ல
செ டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது பட் ஆனா இங்க இருந்து ஒரு இப்ப நா இருக்குற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆந்துராவோட சென்டர் பிளேஸு
ஆ ஓகே அந்த மாதி இப்ப வந்து நீங்க சொல்றது எப்டின்னா சென்னை அது வந்து மெயின் ஏரி யா அதாவ்து ஊருன்னு சொன்னா சென்னை அதுல்ல நெறைய ஏரியா இருக்கு
அதே மாரி அங்க வந்து பாத்தீங்கன்னா நா சென்டர் பிளேஸ் நா இருக்குற ஊரு இப்ப இந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆ ஒரு ஆ ஐயோ டக்குன்னு எனக்கு அந்த ஊர் பேர் வரமாட்டேக்குது ரொம்போ
இல்ல இல்ல இ இல்ல நீ சொன்னாலு ஊரு பேரு சொன்னாலு
சிவன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிவன் டெம்பிள் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு ஏரியா ஆமா ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு ஏரியா அங்க வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு ஆனே நானோ
கா அங்க ரவுடீஸ் எல்லா அதிகமா நடக்குணுங்குறாங்க அதெல்லா நடக்குங்களா
இல்ல நா இங்க வந்ததுல இருந்து அப்டி ஒண்ணு தெரியல இங்க ஒண்ணோ எனக்கு அப்டி இருக்குற மாரி தெரில எல்லாமே காமாத்தா இருக்கு ஆ காமா தா இருக்கு பட் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அங்க போகனோ அப் டின் ஒரு ஆச திருப்பதி எப்டி ஒரு ஃபேமஸ்
ஓ ஆ அந்த மாரி வந்து சிவன் டெம்பிள் வந்து ஆந்துரால அது ஃபேமஸ்ஸு ம் நா கூகுள பாத்து பாக்குறேங்க்கா நானு பாத்தே நா போனதில்ல ஆந்த்ரா போனது மும்பை போயிருக்கே மும்பைல சீரடி அந்த மாரி ஏரியாக்கு போயிருக்கே ஆந்ரா வந்து இந்த மாரி ரவுடிசான ஏரியாங்கிறனால சரி நா அந்த அளவுக்கு யோச்சதே இல்ல
அந்நியரா நா இருக்க அப்டி ஒண்ணு தெரியல ரவுடிஸ் ஏரியா மாரிலா எனக்கு
ம் ம் நீங்க லோக்கல்ல அதாவது வந்து எப்படி சொல்றது நா சிட்டிக்குள்ள இருக்கிங்ளா இல்ல வெளிய இருக்கிங்ளா அவுட்டர்ல இருக்கிங்ளா ஹலோ ஹலோ அ ஹாலோ அக்கா கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ அக்கா